ஹலோ
அலோ
ஹலோ தோழர் எப்டிருக் கீங்க
நல்லாக்கர சிஸ்டர்
என்ன பண்றீங்க சாப்ட்டீ ஆ நல்லா இருக்கே சிஸ்டர் வீட்ல இருக்கவ்ங்களா எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க சிஸர்
சாப்ட்டாச்சா நீயு ஆ சாப்டாச்சு சிஸ் தோழர்
ஆ
இன்னிக்கு என்ன பெஷல் உங்க வீட்ட
அ எங்க வீட்ல கார கொழம்தா சிஸ்டர்
ஓகே ஏ இன்னிக்கு சண்டேல ஏ எதுமே
சண்டேல வெஜ் நாங்க நானு வெஜ்ஜு வெ வந்து வெஜிடபிள்ஸ் மட்டுந்தா சாப்டுவோ
ஓகே ஓகே இப்போ ஊர்ல விவசாயோல்லா பண்றாங்களா
ஆ பண்றாங்க சிஸ்
இப்ப விவசாயத்த பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
மாங்களா விவசாயோ பண்றத்து ரொம்ப நல்லது ஆனா விவசாயோ இப்ப இருக்குற கலி காலத்துல பாத்தன்னா விவசா சாயமே நடக்காது போயிட போது
ஓகே
ஆனா விவசாயந்தா எனக்கு உன்னு ஒரு நாலு ஏக்கர் எடோ வாங்கி போட்டு விவசாயொ பண்ணலான்ருக்க
ஓகே ஓகே சூப்பர் ப்ரதர்
ஆனா அது நடக்குமா என்னானு தெர்ல அது நடக்க கடவுள் நடத்துவார்
ஏ அப்டி சொல்றீங்க எல்லா எடத்துலயு இப்ப விவசாயம் பண் எப்டி சொல்றது பாதிகு பாதிதா பண்றாங்க விவசாயமே அவ்ளோ
ஏங்க ஃபுல்லா பிளாட் போட்டு வித்துட்டாங்க எல்லாமே லேண்ட்லா நம்மளுக் கூட இல்ல ப்ளாட் போட்டு வித்துட்டாங்க
ஆமா
விவசாயம் பண்ணுனு அ வந்து பாத்தன்னா நம்ம இயற்க் கைய வந்து நம்ம பராமரிக்கணு ஏனா இப்ப பாத்தன்னா ஃபுல்லாவே பாத்தனா பொல்யூஷன்தா அதிகமா இருக்கு எங்க பாத்தாலு பொல்யூஷன்தா
ஆமா
பொல்யூஷன் அதிகமாச்சுனானா அதா நம்பளுக்குதா எல்லா ப்ராப்ளமு வருது மழ பெய்யா இருக்க போது இயற்கைய பாதிக்குது ஏனா அந் ஆ அது விவசாயோ பண்ணனா பா காத்து வரு நல்லா மழை வரு சில்னஸ் கெடைக்கு பூமிய கொஞ்சொ ஹீட்டு வெப்பத்தன்மைய கம்மிப்படுத்து ஏ செடி மரோ அப்டி இருக்கும்போது பாத்தனா விவசாயம் பண்ணும்போது பாத்தன்னா இதே அதே பாத்தன்னா இப்ப விவசாயமே இல்லன்னா இப்ப பாத்தன்னா அது ஒரு காத்து ஓட்டத்தையு குடுக்காது ஒரு உன்னு பூமிக்கு வந்து ஈ ட்டுதா அதிகமா அதிகோ
ஓகே ஓகே ம் ம் ம் ம்
அதே மாரி பாத்தன்னா இப்ப பாத்தன்னா அந்த போகி அன்னைக்குல்லா பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த பொகெல்லா போட்டு குளுத்து ஆரம்பச்சடுவாங்க
ஆமாமா
அது கொளுத்துறதுனாலயே நம்மளுக்கு பாத்தோம்ன்னா பொலயூஷன் அதிகமாகும்
ஆமா
நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க சொல்லலால
அது ரொம்ப பிரச்சனை தானே அந்த இது போகில்லாம் கொளுத்துறாங்க அது என்னென்னமோ போட்டு கொளுத்துவாங்க அது சுவாசிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை
இது பாரத்தன்னா ஓசோன்ல போய் ஓட்டோ வுழுது அப்படின்றாங்க
ஆமா ஆமா இப்ப சுவாசிக்கிறவங்க மட்டும் பிரச்சனை இல்ல பக்கத்து ஊரு அந்த ஊருக்கு எல்லாமே அந்த பொகல்லா போகுல்ல எவ்ளோ பேரு கொளுத்துவாங்க அந்த மாறி
அவக்
அதனால அது எவ்ளோ ஊருக்கு பரவு எல்லாருக்கு அது இன்ஃபெக்ஷன் ஆகு அது பரவினா
அதே மாறி தீபாவளிக்கு வந்து நம்ம வெடி வெடிக்கதற வந்து தவிர்க்கனு வெடி வெடிக்கிறதுனால பொல்யூஷன் அதிகமா இருக்குது ஒரே நாள்ள அந்த தீபாவளி நைட்டு மட்டு பாத்தோன்னா தமிழ்நாடு முழுதும் பொலியூஷன் அதிகமாய்
ஆமாமா இப்ப எல்லாருக்கு அலர்ஜி இப்ப எப்டி சொல்றது புக ஒத்து ஒத்தருக்கு ஒத்துக்காது மாரடைக்கிற மாறி இருக்கு இந்த மாறிலா இருக்கு எல்லாமே போனா அப்ப எல்லாமே இதுவாயிடுச்சுல
ம்
இப்ப வேற மாறி மாறின்போதுல்ல இப்ப யாருமே சொன்னாலு எடுத்துக்க மாட்டாங்க
விவசாயம் பண்லன்னு பாத்தன்னா இப்ப பாத்தன்னா விவசாயத்துலயே வந்து பாத்தன்னா கலந்த மாறி பண்றதுயிருக்கு ஒரு சைடுல தக்காளி போடுவாங்க ஒரு சைடுல வெங்காயம் போடுவாங்க பச்சமிளகா போடுவாங்க கத்திரிக்கா போவாங்க வண்டக்கா போவாங்க பீன்ஸ் போறாங்க பாத்தன்னா அவரக்கா வந்து கொடியா விட்ருவாங்க
ஓகேங்க
அதே மாறி பாத்தீங்கன்னா அந்தசைடு நெல்லு போடுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லா எல்லா விவசாயமும் நம்ம பண்ணும் போது பாத்தனா நம்மளுக்கு சாப்பாடுக்கு தேவையானது எல்லாமே வந்துரு நம்ம சாப்பாட்டுக்குதான கஷ்டப்படடறோ ஆ தேவையானத நம்ம யூஸ் பண்ணிக்கினு தேவை இல்லாத வந்து நம்ம அத விட்டுட்டு நம்ம பைசாவ நம்ம வச்சுன்னு வேற எதனா பொருள் வாங்களா
ஆமா
இப்ப பாத்தனா நெல்லு நம்ம வச்சுட்டு மட்டு நம்ம துட்டு இது பண்ணிட்டு இது நம்ம தக்காளி வெங்காயால்ல வெளிய போய் வாங்கறா
உ
அதே நம்ம ஹைபரட் இல்லாத நம்ம பாத்தன வீட்டுல தயார்ச்சினா அதுவும் நல்லதுக்குத
ஆமா ஏனா இப்ப எல்லாமே ஹைபிரிட்டுதான ஆகுது
ம் ஆமா ஹைபிரட்னாலே இப்ப நம்ம வந்து நம்மளுக்கு பிரச்சனத ஹைபிரட்டனாலே
ஆமா உடம்புல ரொம்ப சோர்வாகுது இப்ப பா இப்ப பாத்தீங்கன்னா வயசு அப்ப இருந்த ஆளுங்க எப்டி இருந்தாங்க இப்ப இப்ப இருக்கிற ஆளு எப்டி இருக்காங்க அப்பத்தி ஆளுங்கோ வந்து ஸ்ட்ராங்கா ஏந்து நடப்பாங்க படில்லாம் போவாங்க அந்த மாதிலா நடப் ங்க இப்ப இருக்கவச்க அப்டினா நடக்க மாட்றாங்க கால் வலிக்குது மூட்டு வலிக்குது அந்த மாறி சொல்றாங்க இப்ப இயற்கையாக இருந்தா எல்லாமே நல்லது எல்லாமே செயற்கை ஆகுதுல்ல
கரடுதா
என்னால எதுமே பண்ண முடியாது
ஃபுட்டு வந்து நம்ம வந்து நல்ல ஃபுட்டு எடுக்கும்போது பாத்தங்கனா உடம்புக்கு நல்லதா இருக்கும் டேனிஷ் நாய பாத்து பாத்துதா நம்மளுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும் ஜீர்ணமவர்து எல்லாமே பாத்தனா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து விவசாயத்திலயே பாத்தன்னா விவசாய இதுல வந்து நல்லா வந்து எந்த ஒரு மருந்து அடிக்கிறது எதுவு இல்லா விவசாய மூலியமாவே நம்ம வந்து பாத்தோனா மருந்து வந்து நம்மலே எப்டி இயற்கையாவே மருந்து நம்ம ரெடி பண்ணி பூச்சிக்கொல்லி மருந்துல்லா நம்மளே ரெடி பண்ணலா இந்த வேப் வேப்பலய அரச்சி வந்து தண்ணியில முக்கி வச்சுடுவாங்க அப்பற சாணத்த கரச்சி முக் முக்கி வச்சடுவாங்க அப்பற அதுல்லா போட்டு நம்ம இது பண்ணிட்டு தண்ணி ஃப்ரே மேரி போட்டு நம்ம அடிச்சனாலே அதுவே நம்மளுக்கு பூச்சி வராதலவுருக்கு
ம்ம் பண்றத இப்ப என்னா எல்லா இடத்துலயு கெமிக்கல் தான வந்துச்சு அந்த மாரி ஒரு இடத்துல கூட யூஸ் பண்ண மாட்டறாங்க
ம்
ஆம் இப்போ மத்த இடத்துல வந்து பா திங்கன்னா எப்டி சொல்றது அங்கல்லா வந்து எல்லாருமே இப்ப சிட்டில இருக்கவங்களா அவுங்கல்லா என்ன பண்ணுவாங்க ஃபுல்லா து எப்டி சொல்றது சூப்பர் மார்க்கெட் அந்த மாரிதா வாங்கி சாப்டுவாங்க அவங்க உடம்பு தா அன் ஹெல்த்தியா ஆகு இப்ப கிராமத்துல இருக்கவங்களு அப்டிதா இப்ப எல்லாருமே அப்டித்தான சாப்டுறாங்க இப்ப யாருன்னா ஒத்தங்க விவசாய பண்ணா அப்டியே எல்லாரு சேந் சேந் அப்டியே பண்ணா ஆரம் ஆனா இப்ப அப்டி கிடையாதுல்ல
இப்ப அன் ஹெல்த்தி ஹெல்த்தினு பாத்திங்கனா
ம்
இப்ப பாத் ங்கன்னா சென்னை சைட்லா பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க பாத்தங்கன்னா எல்லா கட ஃபுட்டு தா சாப்டுவாங்க கடைல இருக்குற கறிகள் தா எடுத் து சாப்டுறது பாத்தனா அதுலே நம்ம உடம்பு வந்து பாத்தனா ரொம்ப எஃபெக்ட் அதிகமா பாதிக்கப்படு நம்பளுக்கு அதே பாத் ஏனா நம்ம இங்க வந்து வில்லேஜ் சைடு பாத்தீங்கன்னா
ஆமா ஆமா
அதிகமாக பாத்தோன்னா ஃபுட்டுக்கு பாத்தோன்னா நம்ப கடையில் சாப்பிட மாட்டோ எல்லாமே வீட்லேயே ட்ரை பண்ணி சாப்புடுவாங்க
ஆமா இப்ப அப்டி இல்லனா யாரு இப்ப வந்து எல்லாருமே கடைலதான சாப்ட்றாங்க அப்ப சாப்ட்ட மாரி இப்ப யாரு சாப்புடுறது இல்லல்ல அப்போ எப்டி சொல்லுது அப்போ அப்போ எப்டி வயசானவங்கல்லா வீட்லயே அவங்க இயற்கையா எல்லாமே சாப்டுவாங்க இப்ப இருக்கவங்க என்னனா கோழிலா கூட எல்லாமே வேற மாரி வந்துச்சு
ஆ அந்த நாளுக்கு இந்த நாளுக்கு பாத்தீங்கன்னா இப்ப அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நெல்லு அர ஒண்ணு எடுத்துட்டு போய் அ வீட்ல வச்சுக்கிட்டு இந்தந்த உரல்லு வச்சி குத்தி அத பொடிச்சு அப்டே செஞ்சு சாப்ட்டாங்க இப்போ மொளகா தூள் பாத்தோன்னா மொளகா அரிச்சு அப்டியே வந்து மொளகா சாந்து அப்டே பா அதனா உருண்டு தா வ் நல்லா உருண்டையா அரிச்சுடு மொளகா தனியா எல்லாத்தையு வச்சு அரச்சு அவளதா குழம்புல போட்டுவாங்க இப்ப பாத்தன்னா எத்துனு பேரு நம்ம மிஷின்ல போட் ட்டு சூடா போட்டு அரைச்சு எத்துனு நம்ம கொழம்பு தாலிக்கிறோ
ஆமா
இந்த அந்த அரிசி நா பண்றது மில்லுல போட்டு சூடாக்கி நம்ம அத உழ வச்சு சாப்புட்றோ
ஆ இப்ப எவ்வளோ மாறிடுச்சுல ஏனா இப்ப இன்னு நம்ம ஜென்ரேஷனுக்கு இப்டி இரு இன்னு வர ஜென்ரேஷனுக்ல்லா எப்டி எப்டியோ ஆயிடு
ஆமா ஆமா
அப்ப எப்படியு எதுவுமே பண்ண முடியாது ஏனா அப்ப வந்து எப்டி சொல்றது எல்லாருமே கடியியே வாங்கி சாப்பிடுற அப்டிங்றத தாண்டி வீட்லே செய்ற மாறி இருக்கு ஏனா ஹோட்டல் வந்துச்சு இப்ப ஆட்ரு பண்ணிக்கிறாங்க எல்லாரு அவுங்க அவுங்க இஸ் செத்துக்கு
கர்ட்டு தா இப்ப நம்ம வந்து ஆட்ரு இப்ப நம்ம ஆட்ரு பண்றோம்னா பாத்தீங்கன்னா இப்ப வந்து இப்ப நம் ளிப்கார்டு இதுமாரி பாத்தனா இதோ சுக்கி இதெல்லா ஆடரு பண்ணி நம்ம சாப்டும்போது பாத்திங்னா
ம் ம்
இப்ப நம்ம ஆடரு பண்ணி சாப்பிட்டனா நம்ம வந்து பாத்தனா ஃபுட்டு அப்பயே நம்மளுக்கு லைவா கெடைக்குதா அப்டின்னு நம்ம கரக்டா சொல்ல முடியாது
ஆமா நம்பளுக்கு தெரியாதுல
தீப்ப பாத்தரா இப்போ ஒரு பால் போயிட்டு கூட வாங்கறனா இப்ப பாத்தனா அந்த என்னாய்ச்சு நாலுாவது அந்த இதேட்ட இருந்தா அன்னைக்கி இவருங்க தா நம்ம அது வந்து குடிக்கணு இது இருக்கு அது ருக்னு மு ன் நாள் பக்கேட்லே வச்சுக்கற குடிக்கற்துலால
ஆமா எவ்ளோ நம்ம உடம்புக்கு அன்னியத்த தா ஆகுது
ப்டியே அதுலயே நம்மளுக்கு வந்து பாத்னா அந்த வால் பைட்டு கவர்லயே ஊறிட்டு நம்ம அத சாப்புட்றதுனா நம்மளுக்கு எந்த வயித்துக்கு என்ன பிரச்சனாலு வரலா அதாது நம்மளுகு சத்து கொறையலாம் எல்லா விதமான வேதிகள் நம்மள தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு
ஆமா வாய்ப்பு இருக்குது ஏனா இப்ப பேபிக்கு எல்லா என்ன பண்ணு மாட்டுப்பா இப்ப சிட்டில இருக்கவங்கல்லா மாட்டுப்பால் அவ்வள கெடைகாதுல எல்லா பாக்கெட் பாலு தா அதனால நம்ம தாய்ப்பால்லே கொடுத்ததுகு நல்லது அது இப்ப ஏன்னா எல்லாருமே அப்டி தரமாட்டறாங்க ஏன்னா எல்லாருமே பேபிக்கி கடப்பால் பாக்கெட் பாலு தா கொடுக்குறாங்க அப்டி தரம்போ
இப்போ பாத்தீங்கன்னா புல்லாவே பாத்தீங்ன்னா இப்போ வந்து நம்ம அந்த நாள்ல பாத்தனா அடுப்புல ஆக்கி சாப்ட்டா வெறு வெளையா விளயாட் அப்புடியாயி சாப்ட்டாங்க இப் இப்ப பாத்தீங்கனா புல்லா கேஸ் ஆயிடுச்சு இப்ப கேஸ் பாத்தீங்ன்னா அது ஒரு வாழ்வு இது கேஸ்ன்றது ஒரு ஒரு ஒரு வந்து ஆக்சிஜன் கேஸ் வந்து ஒரு வாய்வு அது அதுலயே நம்மளுக்கு பாத்தனா அதுலே நம்மளுக்கு எஃபெக்ட் வந்து பாத்தனா
ம்ம்
அது அதுலயே நம்மளுக் ஒடம்பு கொஞ்சோ நம்ந அதுலயே அந்த சாப்பாடு செய்யும்போது அது இது பண்றதுலயே நம்மளுக்கு வந்து பாத்தன்னா எஃப்பெக்ட்டு வந்து நம்மளுக்கு இதுவ தா இருக்கு பிரச்சனையா இருக்கு உடம்பு கெட்டு போவு
ஆமா ஆமா அத அப்டி எப்டிச எல்லா இப்ப எல்லாரு விவசாயம் பண்ணணு பண் எப்டிச எல்லாருமே எப்டி சொல்றது ஆனா இப்ப யாருமே விவசாயம் பண்ண மாட் டிங்கறாங்கள அதனால நம்ப விவசாயம் பண்ணணு அது எல்லாரான்டியு சொல்லுங்க விவா விவசாயம் தா நம்பளுக்கு நல்லது ஏன்னா இப்ப பேன் காத்து வாங்குறாங்க பஸ்ட்டு இயற் கையாவே காத்
விவசாயத்தே மதியுங்கள் அப்டின்றீங்க கே நன்றி பாய்
தேங்க் யூ சா
தேங்க் யூ ஸ் மேடம்